எப்டி இருக்கீங்
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே அதாவது உங்கள்ட்ட கொஞ்ன க கேள்வி கேக்கலாமா அதாவது இந்த ஆண்களுக்கு மட்டு உரிம கொடுத்திங்க இந்த கல்யாண கலிந்தவங்களுக்கு ஆண்களுக்கு மட்டுந்தா நல்ல உரிம பெண்களுக்கு உரிம இல்லையா
ஏ எதுல கேக்குறீங்க கல்யாணத்லையா
கல்யாணத்க்கு அப்புறோ அதாவது அவுங்க சொல்றத மட்டுந்தா கேக்கணு அப்டி
அப்டிலாங் கெடையவே கெடையாதுங்க அதெல்லா அந்த காலங்க இப்ப இப்ப ரெண்டு பேருமே வேல பாக்குறாங்களே ரெண்டுப் பேருமே உரிம இருக்கே அப்ப வந்து உரிம வந்து ஏ இல்ல அப்டின்னி எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா என்ன நெனைக்கிறேன்னா வந்து இப்ப பெ ஆண்கள் மட்டுந்தா வேலைக்கி போவாங்க பெண்கள் வந்து வீட்லேயே இருந்து வீட்டு வேலைகளதா பா க்கனு அப்டின்றதுக்காக அப்டின்றது நா இருந்தனால ரொம்ப அது ட்டு ஆண் ஆதிக்க பண்ணிக்கிட்டு அப்டி இருந்தனால வந்து அ பெண்கள் ஆண்கள் சொல்றத மட்டுந்தா கேக்கணு அப்டின்ற மாதிரி ஒரு கோட் பாட்ல வாழ்ந்துட்ருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்டில்லா இருக்கவே எந்த வீட்லயுமே இப்ப எனக்கு பொறுத்த வரைக்குமே ஆ ஒரு அ ஒரே ஒருத்தர் தா வீட்ல கேக்குறாங்கன்னா பெண்கள் ஆண்கள் தா வந்து பெண்கள் பேச்ச கேட்டுட்டு இருக்காங்கன் நா நெனைக்கிறே ஆனா எங்க வீட்ல அப்டி கடையாது நாங்க ரெண்டு பேருமே எதுனாலுமே ஆமா நாங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்துதா வந்து அப்டியா
ஆமா
என்ன சொல்றீங்க
எங்க வீட்ல ஃபுல்லா ஆண் அதிக்காரந்தா
அது வந்து அ ப்போ அவுங்க வளர்ப்புலதா ஏதோ பிரச்சன இருக்கு வளர்ப்புல இருந்தாலுமே வந்து ஆம் சில பேர் வந்து ஒரு அம் அம்மாக்கு கொடுக்குற அந்த மரியா தைய வந்து அதே மரியாதைய வந்து ஆ அவங்களோட ஆ மனைவிக்கு கொடுக்கணு நெனைப்பாங்கல்ல அப் அப்டி கொடுக்குறவங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க அப்டியெல்லா எங்க வீட்லா ஆண் ஆதிக்கம் அப்டின்னா எங்களோட என்னோட மாமனார் தா அதையுமே நா கொஞ்சொ கொஞ்சொ கொஞ்சொ கொஞ்சமா ஆ அத வந்து மாத்திக்கிட்டே தான் வரானே சொல்லலாம் ஏன்னா ஆ எங்க மாமனார் வந்து என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப குடிப்பாரு ஆ என்ன சொல்றது செம்மையா குடிப்பாரு ஆ குடிக்கிறதுக்காகவே வேலைக்கு போவாருன்னா பாத்துக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு குடி
ஆ ஒ க எ உங் உங்க பேமிலி உங்க குடும்பம் என் குடும்பம் ஒன்று ஒண்ணு
எங்க அப்பாவும் அதே மாரிதான் எங்க அப்பா வந்து இறந்து போனதுக்கு காரணமே செம்மையா குடிச்சு அவருக்கு ஃபுல்லா அந்த லிவரெல்லாம் போய்டுச்சு அதனால தான் இறந்து போயிட்டாரு இன்னைக்கி அவருக்கு பிறந்த நாள்
ஆ
அவர நினைச்சிட்டு இருக்கதான் முடியுது தவிர அவர எது எதுவுமே பண்ண முடில அந்தக் அளவுக்கு வந்து எனக்கு என்னன்னா எங்க அப்பா வந்து அந்த மாரி போயிட்டாரே அப்டின்றதுக்காக நான் வந்து எங்க மாமனார அப்பா தான் கும்பிடுவேன் எங்க மாமியார அம்மா தான் குப்பிடுவேன் எனக்கு இன்னொரு அப்பா அம் ம்மாவா தான் நான் நினைக்கிறேன் அவங்கள அதனால எனக்கு இவரு வந்து ஏதாவது குடிச்சாறா எனக்கு எனக்கு என் எனக்கு என்னன்ன பழகுனதுதான் சிகரெட் புடிச்சதாகட்டும் அ வந்து குடிக்கிறதாகட்டும் எல்லாமே பழகன விஷயம்தான் ஆனா இவரு இவங்களும் போயிட்டாங்கன்னா நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்களேன்ற ஒரு மனசு மட்டும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து ரொம்ப சொல்லிட்டே இருப்பேன் இவர்கிட்ட எ இ எங்க அப்பாட்ட இவர்ட்ட என்ன சொல்லுவனா ஆ எங்க அப்பாதான் விட்டுட்டு போயிட்டாரு நீயும் போயிராதப்பா அப்டின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவ்ளோ அப் அப்டி கூட சொல்லி பார்த்துட்டேன் ஆனா அவர் விடுற மாரி தெரில
ஆனா அதுலா அவங்க என்னது இருக்குன்னு தெரியாது அப்டியே அவங்க எல்லாம் பயங்கர ராசி சிக்குள்ள ரசிச்சு குடிக்காத
ஆமா அதேதான் என்னன்னா அவங்க வந்து குடி அ குடிச்சி என்ன பண்ணுவாருன்னா நா கல்யாணம் ஆன புதுசுலால்லாம் என்ன பண்ணுவாருனா ஆ எங்க மாமியார போட்டு செம்மையா அடிப்பாரு குடிச்சுட்டு வந்தாருனா ஏதோ ஒரு ரீசன் கேட்ப ஏதோன்னு கேப்பாரு இவங்க ஏதாவுது சொல்லுவாங்க என்னயே எப்டி சொல்றியா அடி அப்டின்னு சொல்லிட்டு அடிக்க வந்துடுவாரு அப்பல்லாம் எனக்கு செம பயமா இருக்கும் ஏன்னா அவரு அவர்கிட்ட போய் நம்ம தடுக்க முடியாது ஏன்னா நம்ம புதுசா வந்திருக்கோம் நா அவுங்க நடுவுல போயிட்டு நம்ம ஏதாவது பேசனா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்ட்டு நான் கம்னு இருந்தே அதுக்கப்றோ கொஞ்ச நாள் போக போக போக நீ நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணதுக்கு அப்பறம் தான் இப்போ அவர் கொஞ்சோ கம்மியாயிருக்காரு அந்த விஷயத்துலல்லாம் அந்த மாரி சொல்ல வரேன் ஆண் அதிகம்ன்னு அது வந்து பழைய காலத்துல இருக்கிற அந்த ஆளுங்க கிட்டதான் அந்த ஆணாதிகம் இருந்ததுன்னு சொல்ல வரேன்
நான் இப்போ சில வீட்டு வீடுகள் எல்லாம் இப்ப ஆண் அதிகாரம் தான் இருக்கு
ம் அப்ப நீங்களும் தான் சொல்றீங்க ஆணதிகாரம் இருக்குன்னு நீங்க நீங்க அதா பத்தி கேட்டா என்ன சொல்றாரு அந்த மாரில்லாம் ரெண்டு பேருமே சமம் தானே எதுக் நீங்க அப்டி சொல்றீங்கன் கேட்டதுக்கு அந்த மாரி ஏதாது கேட்டிருக்கீங்களா ரெண்டு பேரும் உ உக்காந்து பேசிருக்கீங்ளா அந்த மாரி
எதுவு கேட்டதுல
ம் ம் ம்
சமந்தமு தேவயில்லாம சண்ட வந்துர கூடாதுன்ட்டு நம்ம அப்டி இருக்குறது
அப்டியே விட்டுறிங்ளா செரி செரி செரி
அதாவ்து அவுங்க அம்மாக்கு தா ச அம்மாக்கு முன்னுரிமை குடுக்கலா ஆனா வந்து மனைவிய வந்து விட்டு குடுத்து பேச கூடாது தானே கரெட்
கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டு பேருமே பாக்கணு ரெண்டு பேருமே சமமா பாத்
ஆனா வந்து அவுங்க வீட்ல நம்மள வந்து விட்டு குடுத்து பேச கூடாது
கண்டிப்பா கண்டிப்பா அதுதா அதுதா ரிலேஷன்ஷிப்பே அதுதான உண்மையான உறவுன்றது வந்து அதுதா என்னதா நம்ம சண்ட போட்டுக்குட்டாலுமே வந்து வேற யாருகிட்டயாது நம்மள விட்டு குடுக்காம பேசிட்டாலே போது அந்த உறவுக இந்த அந்த இது போயிரு ஆம்மா அதுக்கு மேல என்னருக்கு இல்லியா
ஆமா கா கண்டிப்பா அப்போ நம்ளுக்கு நம்பிக்க வந்துரு இப்ப லாஸ்ட் வரைக்கு நம்மள விட்டு குடுக்க மாட்டாங்க
ம் அதுதா அதுக்கப்பறொ அவுங்க என்ன நம்மள எது சொன்னாலுமே நமக்கு பெரு சா தெரியாது ஆஹா பரவால்ல நம்மள வந்து விட்டு குடுக்காம நம்மள பாத்துக்குறாங்க அதுவே போதுன்ற மாதிரி ஆயிரு அது நெறைய விஷ்யத்துல நடக் கதா செய்யு எனக்கு தெருஞ்ச வரைக்கு ஆணாதிகம்ன்றது வந்து எங்க மாமனார் கிட்ட தா நா பாத்துருக்கே அதுவுமே இப்ப கொஞ்சொ கொஞ்சமா கொறஞ்சிருச் சுன் நா நெனக்கிறே ஆ நா வந்து நெறைய விஷ்யொ சொல்லுவே நீங்க எதுக்கு அவர் அவுங்க வந்து என்ன பண்ணுவாருன்னா குடிச்சுட்டு வந் ட்டார்னாலே அசிங்கமா தா பேசுவாரே எனக்கு அசிங்கமா பேசுனாலே கோவ் வரு நா தா சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கம்மி பண்ணி வச்சுருக்கே அதே மாரி வீட்டு குள்ளயே சிகரெட் புடிப்பாரு வீட்டுக்குள்ளயே சிகரெட் புடிச்சு அந்த ஆஷ்லா இருக்குல்ல அந்த இதெல்லா அந்த பொடி யெல்லா அப்டே வீட்டு குள்ளயே அ இது பண்ணுவாரு எனக்கு அது சுத் தமா புடிக்காது அந்த விஷ்யத்த லா நா வெளியெ போய் பண்ணுங்க எதுனாலுமே நீங்க வெளியெ போய் வெளிய பண்றதோட அவ்ளதா ஏன்னா பசங்க வேற இருக்கு அத எடுத்து வாய்ல வெக்குங்க ஏதாது பண்ணுங்க அப்டி சொல்லி அத எல்லாத்யுமே ஆம்மா அவுங்களுக்கு என்னன்னா அது என்னடா நீ என்ன சொல்ற அப்டின்ற மாதிரி இது பண்ணுவாங்க நீ பெரியாளா நா பெரியாளா அதுதான ஆணாதிகம்றதே பெருசா அதுனால த வந்து அதெல்லா நா இப்ப கொஞ்சொ ஆ நா வந்ததுக்கு அப்பறொ நா இப்ப கொஞ்சொ ஓரளவுக்கு எல்லாமே கம்மியாடுச்சு
இப்போ வரைக்குமே இப்பல்லா வந்து கை எல்லா நீட்ட மாட்டாரு
ம் கண்டிப்பா கூடிய சீக்கரொ எல்லா வுட்ருவாங்க
அதுதா அதுதா ஏன்னா நம்ம நம்ம வந்து இப்போ ஆணாதிகம்றது வந்து நம்ம கேக்காதுருக்றனால தா ஆணாதிகம் வந்து அதிக மாயிட்டே இருக்குன்னு நா நெனகிறே நா பாத்த வரிக்கு
கும் பயமா தா இருக்கும் தான
அது பயத்த நீங்க வெளிய அதுல்லா வேலைக்கு ஆகாது அது வந்து தப்பா இருந்தா நீங்க கண்டிப்பா கேக்கலா ஏனா கேக்கலன்னு வச்சுகோங்களே அது அப்டியே மனசுகுள்ளயே இருக்கு அது அந்த வாழ்க்கை வாழ் வந்து என்ன பெருசா இதுவாயிட போகுது நீங்களே நெனச்சு பாருங்களே ஏனா அவுங்களே தா எல்லாத்துக்குமே இது பண்ணிட்ருப்பாங்கன்னா நம் நம்ம என்னத்துக்கு இருக் நம்ளுந்தான அதுல ஒரு பங்கா இருக்கோ அப்படின்றதுக்கா அவு ஆனா எங்க மாமியார்லா ரொம்ப கஷ்டபட்ருக்காங்க அவரு கிட்ட இப்பதா வந்து ஓரளவு கொஞ்சோ இதுவாயி ந்துருக்காங்க நா இங்க வந்ததுக்கு அப்புறோ கொஞ்சோ வந்து சண்டை இல்லாம எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம இருக்காங்க அடி ப்பாறா செம்மையா வெளிய தூக்கிட்டு போயி யி வெளிய போட்டு அப்டியே ஆ ரொம்ப பண்ணுவாரா ரொம்ப கஷ்டோ என்கிட்ட சொ சொல்லுவாங்க சொல்லி சொல்லி செல நேரத்துல அது அவங்களுக் கஷ்டமா இருக்குல்ல அப்ப அழுவாங்க அதெல்லா எனக் கேட்டுக்கேட்டே எனக்கு அ அதனாலே என்னென்னா அவர் இப்டில்லா பண்ணாரா அப்புறோ அவர மாத்தியே ஆகணுன்ற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக் அந்த மாரிதா கொஞ்ச கொஞ்சமா அதாவ்து ஆ ரொம்ப தப்பாலா பேசில்லா கெடையாது இது பண்ணா இது நல் இது வந்து வீட் டுக்குள்ள எனக்கு பிடிக்கிறது பிடிக்காது ஆ அது நீங்க வெளியே போயி பண்ணுங்க அதே மாதி குப்ப போடாதீங்க வீட்டுக்குள்ள நா இப்ப தான பெருக்கி வச்சுருக்கே அது ரொம்ப பயோ பயமாயிட் பயமாவே ஆயிடுச்சு அவருக்கு ஐய்யய்யோ எ மருமக இரு காளா நா பண்ண மாட்டே அப்படின்ற மாதி கொஞ்சோ வந்து மாறிட்டாருன்னே சொல்லலா அதெல்லா வந்து என்னன்னா நம்ம சொல்ற விதத்துல தான இருக்கு ஆமா ஒரு சில விஷ் யோ வந்து அவங்ளுக்கு தெரியாம கூட இருக்கு இல்லையா ஆம் ஏனா அவுங்க அம்மா வந்து அந்த மாரி வளத்துருப்பாங்க அ தட்லே கை கழுவுறதாகட்டு இல்ல வந்து இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது உள்ளேயே ஆகட்டு யாருமே சொல்லி தரத்துக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இதனால இவங்ளுக்கு பிரச்சன இருக்குமா அப்டின்றது யாருக்குமே தெரியாது சொன்னா மட்டு தான தெரியு நம்ம சொல்றதே பயமா இருக்கு அப்டின்றதுக்கு நம்ம சொல்லாம இருந்தோன் வச்சுக்கோங்களே அவங்ளுக்கு எப்டி தெரியு நமக்கு எது புடிக்கு புடிக்காதுன்னே தெரியாம போயிடு அப்புறோ லாஸ்ட் வரைக்குமே அதனால நா வந்து நா வந்து என்னன்னா நானுமே ரொம்ப அழுகுற கேரக்டர் தா என்னன்னா யாராவது என்ன ஏதாது சும்மா ஏதாது சொல்ட்டனாலே எனக்
நானு அப்டிதா ஒடனே மனசு சங்கடோ ஆயிரு
ஆமா நா அழுகுவே ஆனாலுமே எனக்கு சொல்லிரணு ஏனா எ மனசுக்குள்ளயே வச்சுக்கிட்டு இருந்தேனா எனக்கு கொஞ்சோ ஒரு மாதிரியாவே இருக்கு ஏனா எனக்கு புடிச்சவங்க என் என்ன நா வந்து உரிமையா கொண்டாடுணுன்னு நெனைக்கிறவங்கள வந்து நா வந்து அந்த மாரி சொல்லிருணுன்லா நெனைப்பே எப்பவுமே அதனால நா சொல்லிருவே
சொல்லிருவே
சொல்றதுனால என்ன ஆகனோ அதுல இருந்து அவு அவுங்ளுக்கு புரிய ஆரம்பிக்கு ஓ நம்ம பண்ற தப் பா அப்படின்ற எனவா அவுங்க பண்ற தப்புனே அவங்ளுக்கு தெரியாது மொதல்ல நம்ம சொல்னுனா அவங்ளுக்கு புரிய ஆரம்பிக் ஓ நம்ம பண்ற தப்பு போல நம்ம அதை மாத்திக்கணும் அப்டின்னு யோசிப்பாங்க யோசிச்சிட்டாங்கனாலே அது மாறிடும் எப்டினாலுமே மாறிடும் அப்டின்னு அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுது அது எப்டி யும் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள்ல மாறிடும் தான் நினைக்கிறேன்
கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரம் குடி சீக்கிரத்துல மாறிடு
கண்டிப் ஏன்னா நம்ம கூட்டு குடும்பத்துல இருக்கறனால உம் ஆஹ் அதுவும் கரட்டு தான் உம்
சில பேர் அதிகாரம் பண்னா பிடிக்காது
அதிகாரம் பண்ணா புடிக்காத இவர் கிட்ட நாங்க என்ன பண்ணுவோம்னா காலையில குடிக்காம இருப்பார்ல அதாவ காலையில வந்து நல்ல வாயி சாயங்காலம் நார வாயினுவாங்கள அந்த மாதிரி காலையில குடிக்காம இருக் போது மெதுவா சொல்லுவோம் ஏன்னா நாங்க இருக்கிற அபார்ட்மெண்டுல மேல எரி குடிச்சுட்டு அவர் நடந்து வரும்போதே ஒரு மாதிரி ஆயிடும் சி இந்த விஷயத்த எல்லாம் நாங்க சொல்லுவோம் ஏன்னா நம்ம ரெண்டுல இருக்கோம் நம்ம வந்து வாடகை குடுத்து திருக்கும் போது நம்ம வந்து மற்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்டின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எமோஷனலா கொஞ்சம் பேசி அப்டியே இது பண்ணி வச்சிருவோம் அப்புறம் கொஞ்சி கொஞ்சி கொஞ்சமா அப்டியே அப்டிதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துனோமே
கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டரணும் எல்லாரே செரி தோழி உங்ககிட்ட பேசுனதுல நா நறைய விஷயம் கத்துக்கிட்டேன்
ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஹம்
ஆஹ